எப்டி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா
நலமா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நலமா இருக்கே தோழி சாப்ட்டாச்சா
ஆ இப்பதா மதியோ சமையல் ஆயிட்டுருக்கு சாம்பார் வந்து பண்ணிருக்கே சாம்பார் அப்புறம் அ கர்னக்கெழங்கு பொறியல் பண்ணிருக்கே அதுக்கப்புறோ அவுங்க என்ன சொல்றாங்னா பசங்களுக்கு வந்து சாம்பார் வேண்டான்றாங்க அவனுக்கு வந்து வேற ஏதாவது கொஞ்சோ வித்யாசமா பண்ணி குடுங்கமான்றாங்க சோ அவுங்களுக்கு என்ன பண்றதுன் யோச்சிட்டு இருக்கே கேட்டுட்டு இருக்கே சோ இப்போ கொஞ்சோ இப்ப சாதோ மட்டு வடிக்கிறே வடிச்சிட்டு அதுக்கப்புற என்ன பண்ணலான் தா யோசிக்கணு
ஓ ஓகே ஓகே சாம்பார் வேண்டானா இந்த வத்த கொழம்பு அந் அந்த மாரி ட்ரை பண்ணுங்க அது சாப்டுவாங்களா
கார குழம்பு சாப்ட மாட்டா அது ஒரு பிரச்சன இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க வீட்ல எ பாப்பாவுக்கு என்னன்னா தா காரக்குழம்பு சாப்டுவா இல்ல எனக்கு ரொம்ப புடிக்கு இவ வந்து தம்பி வந்து சாப்ட மாட்டா காரக் கொழம்பு சாப்ட மாட்டா ஆ சாம்பார் ரொம்ப அடிக்கடி சாப்ட்டால உனக்கு போர் அடிச்சி சா ப மாட்டே இந்த மாரி ஆ ஸ்கூலுக்கு வந்து நா இந்த மாரி இந்த வெரைட்டி ரைஸ் மாரி நெறைய செஞ்சி குடுப்பே இந்த மாரி லெமன் ரைஸு அப்புறோ புளி சாதம் தயிர் சாதம் இந்த மாரி செஞ்சுக்குவே இப்ப அது மாரி எனக்கு ஏதாவது முடிஞ்சா செஞ்சு குடுங்கன் கேக்கறா அது தா ஏதாவது பண்ணி குடுக்கணு
ஆ வேறு என்ன பண்ணலா இந்த வேற என்ன அவுங்களுக்கு புடிக்கு தயிரு அந்த மாரி எல்லா புடிக்
ஆ தயிர் இருக்கு ஆமா தயிர் இருக் நா சொல்லிட்டே இப்ப இருக்கு அதுவு இருக்கு அவுங்க வேணாலு சாப்பிலா பாத்துட்ருக்கே கேக்கணு என்ன சொல்றாங்கன்னு தெரியல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இன்னைக்கு மதியோ சமையல்
மதியோ வந்துட்டு சாதோ தோழி சாதமு அதுக்கடுத்து பாத்தீங்க அப்டின்னா நா சாம்பார் வச்சுட்டே மதியானத்துக்கு சமைச்சு வச்சிட்டே சாதோ சாம்பார் வச்சுட்டே ஆ, அதுக்கடுத்து பாத்தீங்க அப் அப்படின்னா ம் உருளக்கிழங்கு வருவல் வறுத்துட்டே அப்றோ பொடலங்கா ரெண்டு இத் இது ரெண்ட்
ரெண்டு பொரியல் ஆ புரியுது ஆ எனக்கு ஆனா அந்த பொடலங்கா இருக்கு க்கில்யாத் இத வந்து ஆ, அது பொரியல் பண்ண பிடிக்காது பொடலங்க அந்த கூட்டும் பிடிக்காது பொரியலு பிடிக்காது நீங்க எப்படி வி-வித்தியாசமா சமைப்பீங்க அந்த பொ பொடலங்க எப்டி செய்றீங்க
சில பேரு பொட்லங்கா கூப்பட்டு வைக்கும் போது கொழ கொழன்னு வச் ச்சிருவாங்க அது மாரி வைக்க கூடாது அது மாதிரி வச்சா எங்க வீட்டுல யாருக் பிடிக்காது
ஆ, அந்த கூட்டு பண்ணுவாங்க அந்த எப்டின்னா அந்த பாசிப்பருப்பு இருக் க்குல்ல அம்மா வந்து அதுல பண்ணுவாங்க ஆனா ஒரு ஒரு வாட்டி அது ஸ் தோ சோச்சு நம்ம பாக்கும்போது நல்லா தெரியு எனக்கு சாப்ண்ணு போல தோணு சில டைம் பாத்தோனா அதுவே ஒரு மாரி அது கூட மிக்ஸ் ஆயி ஒரு மாரிப் கொழ குழன்னு ஒரு மாரி ஸ்ஜ்ஜ ஆகும்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அ சுத்தமா எனக்கு பிடிக்காது அதுலருந்து நா அத சாப்பிடுறதே விட்டுட்டே புடலங்க சாப்பிட்றதே
அத் நா இப்ப ஒரு அ சொல் அப்றோ என் நீங்க அந்த மாரி வேணுனா ட்ரை பண்ணி பாருங்க அந்த ஸ்டைல்ல
ஆ சொல்லுங்க பம் பாக்குறே
லாம லா என்ன பண்ணிக்கிறீங்க அப்டின்னா ஃபர்ஸ்டே பொல்ங்காய்ய நல்லா ஃபர்ஸ்ட்டே கழுவிடுங்க கழுவிட்டே அதுக் கப்புறோ அரிங்க அரிஞ்சிட்டு கழுவ வேண்டா
ஓ சரி ஆ
கழுவிட்டு நல்லா அரிஞ்சிட்டு சின்ன சின்ன பீசஸ் அதாவது எது உங்களுக்கு என்ன சைஸ் தேவைப்படுதோ அந்த மாதிரி கொஞ்சோ அரிஞ்சிட்டு அ வு தேவை அந்த புடலங்காய்க் க்கு எவ்வளோ அளவு உப்பு தேவையோ அந்த உப்ப போட்டு நல்லா பெனஞ்சு அமுக்கி வச்சிருங்க அப்டியே
ஓ புரியிது அதாவது தண்ணில்லா ஆட் பண்ணாமா அந்த உப்பு மட்டு போட்டு அந்த புடலங்காவ அம் த்தி வெச்சர்ணு கலந்து
ஆ ஆ ஆ கரண்டி வச்சு இது பண்ணாம கொஞ்ச கையாலயே கொஞ்சோ இல்ல ரூம் லைட்டா பெனஞ்சு அப்படியே கொஞ்ச அம் அமுக்கி வச்சுட்டீங்க அப்டின்னா அது வாட்டுக்கு இருக்கு அதுக்குள்ளயே அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோ அப்டினா அதுக்கு என்னென்ன போடணு அப்டின்னு பாத்தீங்கன்னா அந்த வெங்காய தக்காளி அதெல்லா எதுவுமே போடாதீங்க அஹ கருவேப்புள்ள பச்ச மொளகா அது ரெண்டு மட்டு கட்டு பண்ணி வச்சுக்கோங்க போது
ஓகே ஆஹ் அப்புறோ
து ஒரு பாத்திரோ பேன வச்சு அதுல தேவையான அளவு நல்லெண்ண தானே நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோ சோ தேவையான அளவு ஆஹ் நல்லெண்ண ஊத்திட்டு இல்ல எக்ஸ்ட்ரா ஊத்தனீங்க அப்படின்னா எண்ண எக்ஸ்ட்ரா ஊத்துனீங்கன்னா நீங்க பொல்லங்கால்ல தண்ணி ஊத்தக்க கூடாது இல்ல தண்ணி சில பொள்ளங்காலா கொஞ்சோ கடினமா இருந்துச்சு அப்படின்னா தண்ணி ஊத்தி தா நம்ம வேக வக்கிற மாரி இருக்கு அந்த புடலங்காய் நீங்க பாக்கைலயே உங்களுக்கு தெரிஞ்சிரு பொள்ளங்கா வந்துட்டு சாஃப்டா ரொ ரொம்ப பிஞ்சா இருந்துச்சுன்னா தண்ணி ஊத்த வேண்டா எண்ணெயிலே வேகவுடலா இல்ல பொல்லங்க கொஞ்ச முத் துன பொல்லங்கா அந்த மாரி இருந்துச்சுா கண்டிப்ப தண்ணி ஊத்தி வேக வெக்கணு உங்களுக்கு மைண்ட்ல தோணிச்சுன்னா எண்ணெய கம்மி பண்ணிறணு ஆஹ் தேவையான அளவு எண்ண மட்டு ஊத்திக்கணு ரொம்ப எக்ஸ்ட் எல்லா ஊத்திராம அந்த மாரி தேவையான அளவு எண்ண அதுக்கடுத்து பாத்தீங்க அப்டின்னா கடுகு உளுந்தம்பருப்பு போட்ருறங்க நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறமா உம் கருவப்புல கருவேப்புலா தேவை மல்லித்தழ தேவப்படுச்சு அப்டின்னா லாஸ்ல மல்லித்தழ போட்டுக்கங்க இப்ப போட வேண்டா அஹ் அதுக்கடுத்து ம் மிளகாய் மொளகாயு போட்டு நல்லா எல்லாமே வெடிச்சு வந்தொடனே சில பேர் வெங்காய போடுவாங்க தக் களி மட்டு கன்ஃபார் போடதிங்க வெங்காய உங்களுக்கு வேணு அப்படின்னா லைட்டாக வேணா போட்டுக்கங்க
ஆஹ் தக்காளி எடு எடுக்கு போட வேணான்றீங்க ஒரு மாரி ஆ
அதுதா கொல கொலனு வந்துமே நமக்கு மேக்சிமம் ஆஹ் அதனால வெங்காயோ வேணா போட்டுக்கோங்க இல்லான‌ போட வேண் அதுக்கப்புறோ நல்லா நம்ம அமத்தி அமுக்கி வச்சிருக்கோ இல்லையா அத எடுத்து போட்டு அது நீங்க அமுக்கி ஐ மீன் அமைத்தி வச்சிருக்கதுல கொஞ்சம் தண்ணி வரும் நம்ம உப்ப போட்டு ஊற இது பண்ணி வச்சிருக்கோம்ல்ல அமைக்கி ஆ அந்த தண்ணிய எல்லாம் ஊத்தாதீங்க அது அப்படியே உட்டுருங்க நீங்க மேலாப்புல எடுத்து ஆ புழிஞ்சு போட்டீங்க அப்படின்னா போட்டு நல்லா வேக உடணும் அதான் நான் ஆல்ரெடி ஆ மாரி முத்த புள்ளங்காய இருந்தா தண்ணி ஊத்துங்க எண்ணெ கம்மி பண்ணிருக்கோம் நம்ம ஆ பிஞ்சு பொழையாந்த என் என்ன நம்ம அதிக பணி அப்போ அதனால தண்ணி ஊத்தாதீங்க அதுல எது நமக்கு ஓகே ஓ அந்த மாரி நல்லா பண்ணிட்டு ஆஹ் ஆ வேணும்னா லைட்டா ஒரு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வேணுனா போட்டுக்காங்க இது மாதிரி நல்லா பண்ணி வேக உட்டு இறக்குனீங்கன்னா தேங்காய் பூ அதுக்கப்புறம் தேங்காய திர வச்சுக்கிட்டு தேங்காய் பூ நல்லா போட்டு அதையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மல்லித்தலை லைட் ட்ட மேலே தூவிி உட்டுட்டு இறக்கிட்டு
ஆமா நீங்க சொல்லும் போதே அத சாப்பனும் போலதான் தெரியுது அந்த அளவு நல்லா சொல்றீங்க நான் இதை க கன்ஃபர்மா வந்து நீங்க சொன்னதை செஞ்சு பாக்குறேன் எ இவருக்கு எப்டி இருக்கும் தெரியல நான் வெங்காயம் போட்ருக்கேன் அந்த கூட்டுன்றனால அம்மா தக்க தக்காளி போடுவாங்களான்னு ஞாபகம்ல்லலை எனக்கு சரியா தக்காளி போட்டு வேக வச்சு கூட்டு பண்ணுவாங்களனு தெரியல அததான் பாக்கணும் எப்படின்ணு
அதே மாரி இந்த பாசி பருப்புங்கிறதும் ஆட் பண்ண வேண்டாம் இப்பதுல நான் சொன்ன மெத்தர்ல
அப்படிங்களா சரி என்ன பண்ணல அது ஒரு கூட்டுக்கு அந்த இ அந்த பேரு என்ன பாசி பருப்பு ஆட் பண்ண ம் சேர்ப்பாங்க அதனால கூட்ல மட்டும் அ பண்ணுவாங்க நான் இந்த மாதிரி தனியா நீங்க பண்ணிருக்கீங்களா சொல்றீங்களா புரியல் அதது மாதிரி பண்ணதல நீங்க சொன்னதை நான் கன்ஃபர்மா பண்ணி பாக்குறேன் எப்படி இருக்கும்ன்னு தெரியல
உம் இது ஃபஸ்டு எங்க வீட்லயும் இந்த மாரிதா பண்ணிக்கிட்ருந்தாங்க மொளகாத் தூள்மல்லித்தூள் போட்டு ரொம்ப கொழ கொழன்னு அந்த மாரி யாருமே சாப்டல
ஆஹ்ஹ்
அப்றோந்தா எங்கம்மா என்ன பண்ணாங்க யாருமே சாப்பிடமாட்டேங்கறாங்களே ச்சேரி வேற மெத்தெட்ல பண்ணுவோ அப்டிங்கிறமாரிதா இந்த மெத்தெட் ட்ரை பண்ணாங்க அதுக்கப்றோம் எல்லாருமே சாப்ட் நாங்க பர்ஸ்ட்ல பண்ணீங்க அப்டினா செகண்ட் நாலு கொண்டய கீழ கொட் ற மாரி இருக்கு அப்றோ இது மாதிரி இந்த மெத்த இதுல பண்ணோனா உடனே முடுஞ்சிடும் ஐ மீன் இப்ப
சீக்கிரமாவே வெந்துரும் ஆஹ் புரியுது
உம்
ஹ நமக்கு ரொம்ப நேரம் எடுக்காதுன்னு சொல்லறீங்க இந்த மாரி பொரியெல்லாம் ஆஹ் நானு பண்ணிருக்கே இதே எம் இதே நீங்க சொல்லிருக்கீங்கல்ல இதே ஸ்டைல்ல முள்ளங்கி கீரை முள்ளங்கி சாப்பிடுவீங்களா முள்ளங்கி பொரியல் பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா
இல்ல பொரியல் பண்ணதில்ல
முள்ளங்கி பொரியில் இதே நீங்க பா பண்றதுலயே வந்து நா ஒரு வாட்டி என்னன்னா ஆஹ் நா வந்து ஹாஸ்டல்ல இருக்கும் போது ஆஹ அப்ப வந்து நாங்க வீடுதா எடுத்து தங்கிருந்தோ அப்ப வந்து என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்ப அப்ப என்ன பண்ணுவோனா அப்போ இந்த மாரி முள்ளங்கி கொஞ்சோ காய்கறிதா இருந்தது எனக்கு அப்போ வந்து என்ன எடுத்ட்டு போறதுன்னு தெரியல நம்ம வெளியே ஆஹ் டெய்லி சாப்ட்றது எனக்கு ஒத்துக்கல சரி அத வீட்ல இருந்து செஞ்சுட்டு போனும்னு வெறும் முள்ளங்கி மட்டுந்தா இருந்தது சரி நம்ம வந்து சாம்பார் ஏதோ பண்ணிட்டே சரி முள்ளங்கியால வெச்ச சாம்பார் போட்டாலு எனக்கு புடிக்காது சரி இத ஏதாவது பண்ணுமே சொல்ட்டு நா என்ன பண்ணே நானே வந்து ஓ வெங்காய மட்டு வெங்காய பச்ச மொளகா மட்டு கட் பண்ணிக்கிட்டே கட் பண்ணிட்டு முள்ளங்கி நல்லா ஆ குட்டி குட்டியா சீவினே ச சீவிட்டு நம்ம எப்டி பொடி பொடியா நல்லா குட்டி குட்டியா பொரியல்க்கு கட் பண்ணுவோ சின்ன சின்னதா அந்த மாரி கட் பண்ணி வச்சுக்கிட்ட ம் கட் பண்ணி வெச்சிட்டதுக்கு அப் அப்றோ என்ன ஆச்சினா நம்ம அந்த நீங்க சொல்ற மாரி தாளிப்பு எண்ணெ கடுகு உளுத்தம் பருப்பு கடல பருப்பு அப்றோ கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டுட்டு அதுக்கப்றோ வெங்காயோ அந்த பச்ச மொளகா நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இது அதே முள்ளங்கி இருக்குல்ல அந்த ங்கிய அதுல போட்டுட்ட ம் போட்டுட்டு நல்லா அது அ அது நீர் காய்கறிதான அதுல நம்ம ரொம்பவு தண்ணி ஊத்த தேவ்வல உங்களுக்கு அதாவது அஹ் முள்ளங்கி சாஃப்டா தானே இருக்கு நீ அதே மாரி அது ஆமா கொஞ்சோ உப்பு அப்புறோ மஞ்சத்தூள் போட்டுட்டு லைட்டா மொளக தூள் போட்டுட்டு நல்லா அப்டியே மூடி வச்சு சிட்ட அத மூடி வெக்கும் போதே அந்த தண்ணி எல்லாம் இருக்கு இல்லையா அது அதுவே வெளியே வந்துரும் நீங்க தண்ணி ஊத்தாமலே அது தண்ணி வெளியே வந்துரு அப்புறோ கொஞ்ச நேரத்துல அத நீங்க எடுத்து தொட்டு பாத்தீங்கன்னா தெரியு அதோட ஆஹ் வெந்து வெ வெந்து போன நமக்கு தெரியும்ல காய்கறி வெந்து போறது அம்திப் பாத்தா சாஃப்டா இருக்கு அது பதத்து வந்ததுக்கு அப்புறோ கொஞ்சோ டீப் ஃப்ரை பண்ணி எறக்கிட்டே செரி நம்ம என்ன இருந்தாலு எடுத்துட்டு போய் சாப்பிடலாம்னு பாத்தா ரொம்ப அருமையான சுவையில இருந்ததுங்க நம்ம எப்டி மத்த பொரிய எல்லா எந்த மாரி டேஸ்ட்ல இருந்ததோ அதே டேஸ்ட்ல தா அ து இருந்தது
ஓ ஓகே ஓகே ஓகே அதுதா எங்க வீட் வீட்ல என்ன அப்டின்னா முள்ளங்கி நாங்க அதிகமா யூஸ் பண்ணோ அப்டின்னா சாம்பார் வைப்போ அத விட்டுட்டா தொட்டுக்கா அதெல்லா பண்ணுனதே கெடையாது அத விட எங்க வீட்டுல முள்ளங்கி பாத்தீங்க அப்டின்னா எ தம்பிக்குதா ரொம்ப புடிக்கு அதனால அவனுக்காக சாம்பார் வெக்கிறது மத்தபடி எனக்குல்லா அந்த அளவுக்கு புடிக்காது முள்ளங்கி
ஆஹ்
அதனால இந்த மாதிரி க தொட்டுக்க ஐ மீன் பொரியல் இதெல்லா பண்ணி
அப்டியா நீங்க ஏது ஒரு வாட்டி வந்து செஞ்சு பாருங்க எப்டி இருக்குன்னு சொல்லுங்க நா வந்து ஃபோன் பண்ண கன்பமா கேக்குறே அ செஞ்சு குடுத்து பாருங்க நீங்க எப்டி இந்த நீங்க சொன்ன அந்த இது இருக்கு இல்லையா உம் புடலங்க பொரியல் அதே மாரிதா இதுவு இருக்கு சுவையாவே இருக்கு ஆனா அந்த நீங்க நீங்க எந்த மாரி இந்த அஹ கோயம்புத்தூர் ஏரியாவா நீங்க
இல்ல இல்லங்க புதுக்கோட்ட
ட்ட அ ஆனா அந்த மாரி அந்த எடத்துல என்ன உங்களுக்கு ரொம்ப இதுவா பண் பண்ணுவீங்க அதிகமா என்ன பண்ணுவீங்க என்ன காய்கறி இருக்கு உனங்க சில எடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இத வந்து ரொம்ப அதிகமா சமைப்பாங்க இப்ப எங்க சைடு் எல்லா பாத்தீங்கன்னா மரவள்ள கிழங்கு அதிகமா கெடைக்கு அதுக்கப்புற சாம்பார் வந்து ரொம்ப அதிகமா வை ப்பாங்க இந்த மாரி டியுல்ல நீங்க என்ன மாரி கொழம்புலா அங்க அதிகமா வெப்பீங்க
இந்த சைடு சாம்பார் ங்க வெப்பாங்க இந்த சைடு அதிகமா என்ன கெடைக்கு அப்டின்னு பாத்தீங்கன்னா காய்கறி பாக்கு பாக்குற வரையில எல்லாமே கெடைக்குங்க பொதுவாவே தக்காளி
அப்டியா ஆஹ் செரி செரி அப்ப வந்து எப்போ போலதா இங்க எப்டி இப்ப பண்றங்களோ அங்கயு அப்டிதா இருக்கு அப்டின்ற மாரி சொல்றீங்க
உம் ஆமா எப்பவும் போலதா அதுல ஒண்ணுங்கல்லா இல்ல மாங்கா சீசன் உங்கா மாங்க அதே மாதிரிதா நார்மல்தா
ஆஹ் செரி செரி ஓகே
ஓகே தோழி நம்ம அடுத்து தொடர்ந்து பேசுவோ நேரம் முடிவடைய போகுது நீங்களே கட் பண்ணிக்கோங்க தோழி நன்றி
ஆஹ் நன்றிப்பா நன்றி